ஆஹ் வணக் கம் எப்டி இருக்கீங்க
அஹ் நா ரொம்பவே நல்லாருக்கே இன்னக்கி பாத்தீங்னா நம்ப சாம் மையல எப்டி எளிதா பண்றது ச்சு ஒரு து, சமைக்கிற்துக்கு முன்னாடியான முன் ஏற்பாடுகள் சமச்சற்துக்கு அப்றமு என்னல்லா பண்ணலா அப்டிங்கறத பத்தி நா பேஸ் நா நெனைக்கிற
ஓகே ஆ சேரி சேரி பேசுங்க பேசுங்க பேசுங்க
இப் நீங்க சமையல்ங்கம்போது எந்த மாதிரியான விஷ் நீங்கல்லா பண்ணுவீங்க அந்த பிஃபோர் அந்த சமைக்கறதுக்கு முன்னாடி பாத்ரங்கள்லா அ, எடுத்து வெச்சுக்கறதா இருக்கட்டு இல்ல தேவயான பொருட்கள்லா எடு த்து வச்சுட்டு பண்வீங்ளா இல்ல ஒரே நேரத்துல இரண்டு மூன்று தமிழ் அப்டி செய்வீங்ளா
ஒரே நேரத்துல நா ரெண்டு மூணு சமையல் அந்த மாரி பண்ணுவே ஆ அதாவ்து ஒரு அடுப்புல ஒரு ஒரு அடுப்புல வச்சுட் டு இன்னோரு அடுப்புல இப்ப ஒரு அடுப்புல சமைய இது அ, கொழம்பு பண்றோம்னா இன்னோரு அடுப்புல வந்து சாப்பாடு அது முடிஞ்சொட்னே ஒடனே ஒடனே நம்ம எல்லாமே ரெடிப் அ, முன்னாடியே தயார் பண்ணிருவே ச்சுட்டு ஒடனே ஒடனே பண்ற மாரி பண்ணாதா வேலை சீ க்ரமா முடிஞ்சிரு
ரொம்பவே சரியா சொன்னீங்கள் நானு அத தா எதிர்பாத்தே ஏனா நானு அத தா பண்ணுவ ஏன்னா நம்ப தனியா ஃபஸ்ட்டு சாதோ அடு த்து கொழம்பு அப்டி செஞ் சம்னா நம்ளோட நேரம் வீணாகு நம்ம அடுமனைலயே இரு க்கற மாதிரி இருக்கு இல்லையா ஓ நீங்க அன் எந்த மாதிரியான ஒரு கொழம்பு வகைகள்ல்லா வெப்பீங்க
நானு மோ ஆஹ் ன் ஆஹ் அம் ஆஹ் மோஸ்ட்டா இது சாம்பார் ரசம் எதுனா ஒரு வகையான காய் பொரியல் இது தா பண்ணுவோ எப்பனாவ்து ம் மசாலா கொழம்புன் சொல்லுவாங்க சுண்டல் கொழம்பு
ஓ நீங்க சொன்ன அந்த மசாலா கொழம்பு நா கேள் ஓ சரி சரி சரி நீங்க சொன்ன அந்த மசாலா கொழம்பு நா கேள்விப்பட்டதே இல்ல
ஆஹ் தொக்குன்னு சொல்வாங்க இந்த சுண்டல் கருப்பு சுண்டல் கொழம்புன்னு சொல்லுவாங்கல்ல கேள்விப்படலீங்களா நீங்க
கேள்விப்பட் தில்ல அதோட செய்முறை எப்படீன்னு சொல்றீங்களா நானும் ஒரு முறை முயற்ச்
ஆஹ் சேரி ஓகே இப்ப வந்து என்ன பண்ணனும்னா கருப்பு சுண்டல் நைட்டு ஒரு எடுத்து ஒரு கிளாஸ் எடுத்து ஊற வச்சிரணும் இரவு முழுவதும் அது ஊறிக் கொண்டே இருக்கும் நம்ம காலையில என்ன பண்ணனும்னா ஆஹ் ஒரு மசாலா தயார் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு கடாயில ச்சு கொஞ்சமா சோம்பு அப்புறம் காஞ்ச மொளகா அப்புறம் தேங்கா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கணும் வெங்காயம் போட்டு வதக் ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்ணோ அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணு வதக்கி தனியா எடுத்து வச்சிர்ணும் அத ஆறின பிறகு ஆஹ் மிக்சில போட்டு நல்லா அரைச்சிடணும் அது ஒரு மசாலா ரெடி ஆயிடுச்சுஇப்ப இப்ப பாத்தீங்கன்னா அத தாளிக் வதக்கிறதுக்காக எண்ணெய் ஊத்தி கடுகு அப்புறம் அந்த மசாலாவப் போட்டு கொஞ்சமா வெங்காயம் கூட போலாம் வெங்காயம் போட்டு நல்லாத் தாளிச்சிட்டு அந்த அரைச்ச வச்ச மசாலா இருக்குங்கல்ல அதை எடுத்து அப்படியே போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு சுண்டல் இருக் ம் இல்ல சுண்டல் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த டை அந்த நேரத்துல வந்து உப்பு கரெட்டா இருக்கான்னு அஹ் சரிபார்க்கணும் மசாலா வந்து சரி பார்த்துட்டு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அஹ் மசா இது மல்லி மசாலா ஒரு ஸ்பூன் வந்து கார மசாலா போட்ணும் இது எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்டீன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க இது குக்கர்லயே பண்லாம் குக்கர்ல போட்டு என்னா விசில் வரணும் அதனால ஒரு நாலு இல்லன்னா அஞ்சு விசில் விட்டுறன்னு விட்டீங்கன்னா நல்லா நல்ல மணமா இருக்கும் வீடு ஃபுல்லா நல்ல மணமா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றது
நீங்க சொன்ன ஆர்வமா இருக்கு செய்யணும்னு ஆனா எனக்கு இதுல இதல்லாம் சந்தேகங்கள் எல்லாம் இருக்கு நீங் சொல்ற கருப் கொண்டக் கடலேன்னு சொல்லுவாங்கில்லையா அதுதானா
ஆமா ஆமா
ஓ சரிங்க அதெப் மாதிரி இந்த மசாலா செய்யும் போது அது வறுக்கிறோம் இல்லையா ஓ சரிங்க ஏன்னா நம்ப சுண் ண்டல்னா எனக்கு திரி நம்மா ந்த செய்வீங்களா இல்ல என் எண்ணெயே விடாம வெறுமனே செய்வீங்களா
என்- என்ன- என்ன கேக்குறீங்க
மசாலா ரெடி பண்ணீங்கில்ல அது எப்படி வதக்கும் போது எண்ணெய் விட் து வதக்குவீங்களா இல்ல வெறுமனே வெறும் மானலிலே செய்வீங்களா
ஆ அது வந்து வதக்கும் போது கொஞ்சமா நம்ம நார்மலா யூ ஆ ஆ நார்மலா ஆ யூஸ் பண் எண்ணெய விட கொஞ்சமா குறைவா யூஸ் பண்ண ஆ பயன்படுத்தணும் அந்த எண்ணெய ஒரு இப்ப ரெண்டு ஸ்பூன்னு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெ ஊத்துரோனா அல உம் ஒரு ஆ ஒரு ஸ் ஒரு ஸ்பூனுக்கு கம்மியா உம்
சரிங்க தோழி சரிங்க தோழி நான் இது வரைக்கும் கேள்விப்படா அத ஒரு பு எதாது இருந்தா சொல்
எ என்ன கேக்குறீங்க
பொருள் அடிக்கடி செய்ய
பொரியல் வகை பொரியல் வகைங்க்ளா அது ரொ ஆ ரொம்ப அது ஒரு ஈஸியான ஆ செய்லா ஃபஸ்ட் என்ன உங்களுக்கு என்ன விருப்பமான காய் இருக்கோ அத கட் பண் அது நறுக்கி வெச்சுக்கோங்க நறுக்கி வச்சுட்டு தண்ணி வச்சுக்கோங்க கடாயில தண்ணி வச்சு அந்த காய ஃபஸ்ட்டு வேக விட்ருங்க இப்ப அவரக்கா இருக்கட்டு இல்லன்னா ஆ பீன்ஸ் இருக்கட்டு எதுவா இருந்தாலு சின்ன சின்னதா நறுக்கிட்டு தண்ணி ஊ கடால தண்ணி ஊத்தி அத வேக வச்சுட்டு அதுல ஒரு பருப்பு சேக்கலா வேன்னா பாசிப்பருப்பு